ஹலோ வணக்கம்
வணக்கம் என்ன பண்றீங்க சார்
சும்மாதா இருக்க நீங்க
சும்மா தா இருக்கலா நாங்களு அதே வேலை தாங்க பண்ணிட்டுருக்கோ
சூப்பர் இதே ஒரு நல்ல வேல தா சும்மா இருக்கற்து
சும்மா இருக்கறது எவ்ளோ கஷ்டோன்னு தெரியுங்களா
அதுதா அதா சொல்ற அதுதா சொல்ற
எந்த வேல வெட்டிக்குமே போகாம இருக்கிறது பெரிய கஷ்டொ
ஆம்மா
ஏதாவது ஒரு வேலைக்குப் போனா மணி ஏர்ன் பண்ணலா எந்த வேலையுமே இல்லாம சும்மா இருக்குறது
ஆமா சும்மா இருக்குறது அதுக்குன்னு ஒரு டிகிரி பஸ்ட்டம் சும்மா இருக்கனுல்ல அது இன்னு சூப்பரு
அது இன்னு சூப்பரு
நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா காமர்ஸ் படிச்சிருக்கேன்ங்
காமர்க்னா
காமர்ஸ்
காமர்ஸா
ஆமா
காமர்ஸ் ஓகே டிகிரி ஏதாச்சு சொல்றே
காமர்ஸ் தாங்க டிகிரி பி எ பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ்
பி காம் ஜென்ரலா நானு அது தா
அப்போ அதப் படிச்சவங்க எல்லா வெட்டியாதா இருக்கணு அப்பிடின்னு சொல்லி சொல்றீங்க
அப்டி சாரிங்கோ சாரி சாரி நா வேற எதோ டிகிரி
படிச்சதே என்னன்னு தெரியலீங்களா உங்களுக்கு
பி காம் ஜென்ரல் தா படிச்சே நீங்க அதப் படிச்சவங்கல்லா வெட்டியா இருக்குன்னு சொல்றீங்களே இல்ல எல்லாருமே மோஸ்ட்லி பி காம் முடிச்சுட்டு ப்ரோ சும்மாதா ப்ரோ இருக்கே ப்ரோ சும்மாதா இருக்கேன்றாங்க
இல்லங்க மறுபடியு மேல படிக்கணு நெறைய என்ன சொல்றது கெயின் பண்ணணு
ம்
இது ஒரு சின்ன அடித்தளம்
கரெக்ட்
அ உங்களுக்கு மழையில எல்லா நனையறது புடிக்குங்களா தண்ணில விளையாடுறதுல்லா புடிக்குமா
பிடிக்கு ஆனா நனஞ்சா ஜொர வந்துரு ம் ஒவ்வொருத்தருக்கு மைல் நஞ்ச ஆகுதது ஒன்னு ஆகுது எனக்கு நஞ்சாலே ஜொர நைட்டு ஜொர வந்துரு
எனக்கு மழன்னா ரொம்ப புடிக்கு அதுவு அந்த மழ வர சமயத்துல கீழ அந்த மண்ல விழும் பாத்தீங்களா பஃஸ்ட்டு ஒரு ஸ்வட்டு அப்படியே அந்த மண் வாசன வரு இல்லைங்களா பாத்தீங்களா மண் வா நீங்க நுகர்ந்து பாத்திருக்கீங்களா
பாத்துருக்கே பாத்துருக்கே
அப்படியே அவ்வளோ நல்லா இருக்கு அந்த மழை பெய்யும் போது அந்த மண் வாசன
அந்த மேக கருப்பா அந்த மேக இருட்டா இல்லட்டா காத்து அச்சி வரும் பாத்தியா அதுவு சூப்பரா தா இருக்கு ந நா கிரிக்கெட் ஆடுவோ போன வார ஆட்ணமா கிரிக்கெட் சண்டே
சரிங்
வல்லடினேன்னு சிரா இருட்டாய்டுச்சு ஒரு அஞ்சரிக்காவே
ம்
இருட்டாயிட்டு பே மேக எல்லா கொஞ்ச இருட்டாயிச்சு காத்து வேற ஓவர் காத்து அப்படியே மாய் வருது சூப்பரா இருந்துச்சு பேட் எடுத்துன்னு ஓட்றோ நேத்து எங்கனனா பீல் ஆயிடுச்சுன்னா அந்த காஞ்சன மூவில வரு தெரியுமா
காஞ்சனா வளையா
காஞ்சனா மூவி தெரியும் பாத்
அ தெரியு தெரியு பார்ட்டு டூவா த்ரீயா
அது பார்ட்டு டூ அந்த ஒரு ஸ்டெம்ப் அடிப்பாரு பாருங்க
ஆமா ஆம் பேட் பேட்ல
ஆ அது வேற இருந்ச்சு அந்த காத்து சீரான இருட்டாயிர்ச்சு காத்து வற ஓவரு காத்து எத்தன வாரோ
ஒரு வேள அந்த ஞாபகோ வந்துருச்சுங்களோ கோஷ்ட்டு எதாவது வந்துருக்குமோ அப்படின் சொல்லி நெனச்சுட்டீங்களா
ஆமாமா எல்லாருக்குமே அதுமாரிதா ஆயிர்ச்சு இப்படி சரியான காமெடியா இருந்தது ஓ போயிட்டுமே
ம்
அது நல்லா இருந்துச் ஜாலியா
அந்த மேகோத்துக்கு அந்த வாசனைக்கு நல்லா இந்துச்சுங்களா
ஆமா அந்த மேகோ இருட்டாயிரு அந்த காத்து நல்லா அடிக்க அஞ்சர மணிக்கு
காத்து நல்லா என்ன சொல்றது மனத்தோட காத்து அடிச்சிருக்கு அப்போ
ஆ அப்புறம் வந்து ஒரு கிரிக்கெட் ஆடுனோ ஸ்டெம்பல வந்து ஸ்டெம்ப் பேட்டலா எத்துன்னு ஓடுறோ
ம்
சமையந்தது அப்படியே எல்லாருமே கத்துறோ காஞ்சனா அப்படியே காஞ்சனா வந்துச்சிரா காஞ்சனா வந்துச்சிரா ஸ்டெம்ப பார்ரா ஸ்டெம்ப பார்ரா ஸ்டெம்ப்ல எதுனா இருக்குதான்னு கேக்குறாங்கோ
அப்போ உண்மைையாலுமே அந்த மாரி வந்துருச்சா அப்படின் சொல்லி நனச்சீங்களா
இது ஒரு ஜா ஒரு இதுவா இந்ச்சு ஒரு ஃபீலா இந்ச்சு
ஓ அந்த அளவுக்கு எக்ஸைட்மைன்டா இருந்து
ம் ம் ஜாலியா இந்துது
ஒ அப்படியெல்லா உண்மையாலுமே நடக்கும் போது என்ன சொல்றது இந்த மார்லா நடக் அக்குதா ஆச்சரியமா இருக்கு
அப்படி இல்ல இருட்டாகி பட் ஒரு அஞ்சர மணிக்கு இப்ப நேத்தி இருட்டாயி நல்லா காத்தடிச்சா எப்படி இருக்கு
ம் ம் ம் அதுக்கு ச இருட்டு கட்ற நேரோ அந்த சமயத்துல அப்படியே அந்த கரக்டா அந்த ஃபீல் வந்திருக் பாத்தீங்ளா செட் ஆயிருக்கு ஹலோ ஹலோ